ஆஹ் வணக்கங்க நல்லாருக் கிங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்படி
நல்லா இருக்கேன்ப்பா என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆஹ் இப்பதா சாப்பிட முடிஞ்சுது ஆஹ் க்கே நீங்க
நானு அதேதா சேம் சாப் டுட்டு அப்டியே உக்காந்துட்ருக்கே வாக்கிங் போன கொஞ்ச நேர செரினு கொஞ்ச நேர பேசிட் போலாமே அ அப்டின்றதுக்காக உட்காங்டுற்ன்த
சேரி சேர் பரவால்ல சாப்ட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு
இல்ல கொஞ்ச நேரோ வாக் பண்ணுவோம்பா அப்டி இப்டி கா சும்மாலா ஒரு கை கால்ல அசைச்சிட்டு தான் படுப்பே அப்டியிலா படுக் மாட்டே அது ஒரு ஹேபிட் ஆயிற்ச்சு
நல்லது இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஏன்னா பட்த்தது சாப்ட்டது படுத் போ கூடாது சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம்மாச்சு நடக்கனுன் சொல்வாங்க அ நீங்க கரெக்டா செய்றீங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க வீட்ல
அ ஹலோ
கேக்குதா
அ கேக்குதுங்க கேக்குதுங்க கொஞ்சோ சத்தமா பேசுங்களே வாயஸ் வேரி ஆவுத்
அ செரி செரி நீங்க என்ன பண்றீங்க
நானா இன்னிக்கு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி
பிரியாணி
அ பிரியாணி சிக்கன் பிரியாணி கொஞ்சோ சிக்கன் தா சிக்கன் தா செஞ்சே மட்டன் கொண்டு வரல போன வாரோ மட்டன் செஞ்சோ செரி இந்த வாரோ சிக்கனே இருக்கட் அப்டின்னு ஃபிஷு அதுக் முன்னாடி வாரோ ஃபிஷு சேரி அப்டே இந்த வாரோ சி க்கன் எடுத்துக்கு க்கலா அப்டின் ரெண்டு பேர் நெறிய நேயர் விருப்பம் அதிகோ வந்து சிக்கன் தா
அ அ ஓ அப்படியா எல்லார்க்குமே சிக்கன் தா பிடிக்குமா
அ மோஸ்ட்லி சிக்கன் தா எனக்கு சிக்கன் தா புடிக்கு பட் மட்டன் என்னைக்குனா ஒரு நாள் தா சாப்டுவேப்பா எனக்கு மட்டன் அவ்ளோவா அதுல அவ்ளோ உடன்பாடில்ல மட்டன்ல சிக்கன் சாப்டுவே ஃபிஷ்ஷு எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து மீன் கொழம்பு மீன் கொழம்பு நல்லா வச்சு சாப்டுவோ திருப்தியா, மீன் கொழம்பா வச்சுட்டா கொஞ்சோ ஃப்ஹ ஃப்ரை பண்ணிடுவே கொஞ்சோ ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சோ கொழம்பு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா சம ஈஸியா தா செய்வே இல்ல டேஸ்ட்டு சூப் பரா இருக்கு இப்டியூ செய்வோ அப்டியூ து ரெண்டு மெத்தட்ல் செய்வே கொஞ்சோ சீக்கிரோ செய்ணோ அப்டின்னா அ ம் அ ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெய நல்லா ஊத்திப்பே நெறிய ஊத்திப்பே ஒரு நூறு எண்ணெய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா ஊத்திப்பே ஊத்திட்டு சின்ன வெங்காயொ பூண்டு ஒன்னூம் பாதிமா இடிச்சிடுவே இல் இல்ல அஹ் கல்லுல்ல அந்த ம் கக் குவ கெ இது இடிக்கல் வச்சுருப்போ இல்லிங்கலா
ஓகே ஓகே ஓகே
ப்ப அதிகமா இடிச்சு வச்சுப்பே இன்னோன்னுத்துல வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுடுவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருவே நீல வெங்காயொ வந்து அதுக்கு மிச்ச தாளிக்கிறதுக்காக கடி போடுவே அதுக்காக ஃபஸ்ட் வந்து நல்லா எண் ண்ணெ போட்டுட்டு அதுல வந்து வெந்தயம் போடுவே ஃப்ஸ்ட் ஃப்ஸ்ட் வெந்தயம் போட்டா அது ஸ்மெல் வரு வெந்தயம் போட்டுட்டு அ சின்ன வெங்காயம் போட் ட்ருவ நல்ல ஒரு பதினஞ்சு வெங்காயம் நல்லப் போடுவே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறொ தக்காளி தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடுவே இதுல வந்து அஹ் இஞ்சி உங்களுக்கு வேணும்னா போட்லா இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலா அது உங்களோட ங்க இஷ்டந்தா இஞ்சி இஞ்சி பூண்டு வந் ந்து பேஸ்ட் பண்ணி நீங்க கொஞ்சொ போடுறதுன்னா போட்லா அப்படி இல்லன்னா வேண்டா இது நல்லா வதக்கிட்டு இத அப்டே நல்லா வதக்கிட்டே இருப்பே எண்ணைய்ல வதக்கிட்டு அப்ப வந்து கொழம்பு மொளகாத்தூள் நீங்க வீட்ல செஞ் ஞ்சு அரச்சி வச்சிருந்த மொளகாத்தூள் போட்றதுன்னா போடுங்க அப்டி இல்ல எனக்கு தெர்ஞ்சு பெஸ் ச்ச அதுதா அதுதா நல்லா டேஸ்ட் வரு அப்டி இல்லன்னா மே மொளகாதூளு மஞ்சாதூளு தனியாதூளு தனியா தூள் இந்த மூணுமே வந்து அந்த கொழம்புல அந்த கொ இது வதக்குறீங்கல்ல தக்காளி அப்பவே அது போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறோ கரக்ட்டா ஒரு ஸ் சொம்பு தண்ணி கை எவ்ளோ மீன் இப்ப அர கிலோ மீன் நீங்க அதுல போர்றீங்கன்னா கொஞ்சொ தாராள்மா வைங்க தண்ணி அது ஒன்னு ப்ரச் ச்சன ல்ல தனியா வந்து இதுல அதிகமா போட்ணு தனியா தூள் இருக்கக் இல்லீங்ளா சீரகத்தூளு தனியா தூளு நீங்கப் போட்றதுன்னா ரெண்ட் ரெண்ட் ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் மொளகாத்தூள் போடுங்க மஞ்சாத்தூள் வந்து ரொம்ப கம்மியா ஆவ்த விட ரொம்ப கம்மியா இதுல நீங்க தனியா தூள் அதிகமா சேக்கறதுனால தண்ணி மாரி வராம கொஞ்சொ க்ரேவி மாரி வரு மெளகா இது ஏன்னா ஆ ஒரு சில அந்த ஐஸ் மீன்ல இப்பல்லா ஐஸு வச்சுதான விக்கிது மீனு ஐஸ் மீனு போடம்போது தண்ணி விடு அத்னால இன்னு ஒரு மாரி தண்ணி மாரி ஆய்டு கொழம்பு அந்த மாரி இல்லாம இருக்கற்த்துக்கு கொஞ்ச தண்ணி கொறச்சிக்கோங்க கொறச்சிர்றீங்ளா நல்லா இது பண்ணிட்டு புளி தண்ணி புளி கரசலு இதெல்லா ஸ்மெல்ப் பண்ணி புளி கரசல் கொஞ்சொ நல்லா கெட்டியா சேருங்க பாருங்க சூப்பராருக்கு ஒரு சிலர் தண்ணியா கரச்சி ஊத்திருவாங்க நறையா கொஞ்ச கெட்டியா சேத்து ம் ஆமா அ நல்லா சேத்துட்டு கொதி நல்லா கொதிக்கிதுங்கில்லிங்களா அப் ப வந்து உப்பு போடுங்க அந்த டைம்ல உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரொ ஒரு கொத்தமல்லி தழ போட்டு நல்லா கொதிக்கெட்டு அந்த கொதிக்கிற டயம்ல நீங்க மாங்கா இருந்துச்சுனா மாங்கா யூஸ் பண்லா ஓகேங்ளா மாங்கா வேணுன்னா மாங்கா யூஸ் பண்லா அப்படி இல்ல உங்கள் கிட்ட மாங்கா இல்லன்னா வெறும் ஓ வ மீன மட்டுக் கூட போட்டுக்லா ஒன்னு ப்ரச்ன இல்ல அது
ஆமா இப்ப வால் மீனா இல்ல இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸ்ஸா கட் பண்றது மீனா அதுக்கேத்த மாரி கூட நீங்க டேஸ்ட்குடி உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா பெப்பர் லாஸ்ட்ல பெப் அப்புறம் போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு பேப் அப்புறோ வேண்டா அப்படின்னா நீங்க இது நான் சொன்னது மட்டுமே செய்யுங்க கொதிக்கச்சு வரும் போது மீன் எல்லாம் போட்டுட்டு சிம்ள வச்சிறணும் ஓகேங்களா சிம்ள வெச் ன்னா நெறைய கொதிக்க கூடாது சிம்ல வச்சு மூடிடுங்க தட்டு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் அதுக்கு மேல மீன் கொழும்பு கொதிக்க கூடாது
செரி
அவ்ளோ தான் அது போட்டுட்டு ஆ ஆ ஆ, கொத்தமல்லி தலைய போட்டுட்டு மூடிடுங்க அர மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க அதோட பிளேவர் வந்து சூப்பரா இருக்கும் சாப்ப ஆர் நல்ல சுடசாதத்துல அத போட்டுன்னு சாப்பிடுங்க எனக்கு வந்து வறுத்த வருத்த மீனை விட, இந்த குழம்பு மீன் வந்து விட்டமின்லாம் நல்லா அதாவது பொரிச்சறதுல அவ்வளோவா நம்மளுக்கு அந்த விட்டமின் டைரக்டா கிடக்கறதில்லையா ஆமா இப்ப சுடு தண்ணில நம்ம கொதிக்கிற வைக்கிற கணக்கு தானுங்க மீனை அப்ப அது வேக வைக்க இருக்கும் போது அதோட சக்தி வந்து நம்மளுக்கு அந்த குழம்புலையும் கிடைக்குது அந்த இதுலயும் கிடைக்குது
ஊற வச்சாலும் நல்லா டேஸ்டாவவும் இருக்கும் சாப்படுறதுக்கு
ஆ ஆ அந்த மாரி கூட இருக்கலா அந்த மாதிரி சாப்பிடலா
கண்டிப்பா கண்டிப்பா நீ சொன்னத நா ட்ரை பண்றே என்னங்க்கா இல்ல நெக்ஸ்ட் டைம் நா கேக்கும்போது சொல்லுங்க ஏனா நா இத ஃபர்ஸ்ட் நா ட்ரை பண்ணி பாக்கற
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ஆ
அதனால நா இது செஞ்சுட்டு கண்டிப்பா உங்கிட்ட சொல்ற
ஆ கண்டிப்பா கண்டிப்பா உ நீங்க எப்டி செய்விங்க மீன் கொழம்பு
எனக்கு சமைக்கலா தெரியா து அந்த அளவுக்கு அதனாலதா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எப்டி செய்னுனு
ட்ரை கூடவா பண்ணது இல்லைங்ளா
இல்ல அம்மா அப்பா செய்வாங்க அம்மா செய்வாங்க, இப்ப அண்ணி வந்துருக்காங்க நியூவா அ புதுசா கல்யாண ஆயி அவங்க ரெண்டு பேரும் சமைப்பா ங்க, அதனால எப்டி செய்வாங்கன்னு ஒரு கே
சேரி, சேரி, சேரி, அன் மேரிடா நீங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க கத்துக்குங்க அப் அப்டியே கத்துக்குங்க ட்ரை பண்ணுங்க இப்பவே வந்து நீங்க சமையல்ல வந்து கொஞ்சோ ஆர்வமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆயிட்டு வந்து ஃபஸ் ட்னாலே அசத்திட்லா, அ ப்பா மருமக சூப்பர்ப்பா சமைக்கிறாப்பா செம நெஜமாவே இருக்
நான் ட்ரை பண்ணுவே, பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அது சாப்புட்ற மாரி எப்டியு இருக்காது அதனால நா அந்த பக்கம் போக மாட்ட பட் வந்து மீன் கொழம்பு இப்பலா செய்யும் போது திரிஞ்சுக்கணுன்ட் ஒரு ஆர்வ இருக்குல்ல அந்த ஆர்வ இருக்கு அதனால க தெரிஞ்சு க்லானு உங்ககிட்ட கேட்ட நீங்களு அதுக்கு தகுந்த மாரி சொல்லிருக்கிங்க ஞாபக இருக்கு நா கண்டிப்பா செஞ்சு பாக்குறே
ம் ம் அந்த மாரியு செய்யலா நீங்க தேங்கா வேணுன்னா தேங்கா ஒரு சிலர்லா தேங்கா வெச்சு கூட செய்வாங்க திருநெல்வேலி சைடெ ல்லா தேங்காவ குட்டி குட்டிசா நறுக்கிட்டு வதக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமா ஒரு ஆயில் உட்டுட்டு கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு தக்காளி வெங்காய சின்ன வெங்காய அ நம்ப இதுக்கு அது இது தேங்கா இன்னொன்னு வந்து ஓ காரத் துக்காக மொளகா தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க வந்து குண்டு மொளகா இருக்கு இல்லலைங்களா மொளகா அதேயு போட்டு வாதக்கிடுவாங்க அதுக்குள்ள சூப்பரா இருக்கும் அது இன்னும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும் அது நல்லா வதக்கி நல்லல்லா டீப்பா வதக்கு கூடாது கொஞ்சோ ஒரு அஞ்ஜே நிம்ஷோ சும்மா அப்டின் டியு வதக்கிட்டு ஆற போட்டுட்டு அரைச்சிடனும் அத அது பேஸ்ட் மாரி அரைச்சிட்டு இந்த பக்கோ நல்ல நல்லெண்ண அதிகமா விட்டுட்டு அஹ் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பச்ச மிளகாய் ஒரு நாலு போட்டுட்டு இந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அத அதுல ஊத்திட்டு புளித்தா புரிக்கா புளிக்கரைசல் வந்து ஒரு குண்டா நல்லா கரைச்சு வச்சுக்குங்க நல்லாவே அது வந்து இன்னும் டேஸ்ட் வரும் நான் சொன்ன மெத்தடுக்கும் இதுக்கு ரொம்போ டிஃப்ரெண்ட்டு இதுல வந்து மொளகாத்தூளு இதுல நம்ம மொளகா தூள் யூஸ் பண்ண மாட்டோம் வத்தல்ருக்குல்ல மொளக்கா இத் இது காஞ்ச மொளகா
ஆமா ஆமா
ஞ்ச மொளகாவ வந்து இதுல வந்து க அ அரச்சி போட்றதுனால நம்பளுக் காரோ வந் தூ ஆஹ சு ப்பரா இருக்கும் சீரியஸாவே அந்த டேஸ்ட்டே வேறு மாரி இருக்கும், அந்த மாரி மீன் குழையங்க அண்ணி செய்வாங்க செட்டியில் சட்டியில செய்வாங்கோ
ஆமா தி இன்னும் நாக்குக்கு ருசியாதா இருக்கும்
திருநெல்வேலி அவங்க அவங்க ஸ் செய்ற மெத்தோடே வந்து ப்பா அப்புடி இருக்கும் போங்க சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்
நீங்க சொல்லும் போதே சாப்புட்ன்னு தான் தோணுது பிடிக்காதவங்க கூட சாப்புடுவாங்கன்னு நனைக்
ஆமா மத்தியானத்துல செய்வாங்க பாருங்க அப்பாப்பா பாப்பா எப்படா எங்க அண்ணி செய்வாங் அண்ணி எங்கள்து அண்ணி கை பக்குவமே பயங்கரமா இருக்கும்பா செமையா செய்வாங்க இத்தனைக்கு புதுசா வந்து கத் த்துக்கணவுங்கதா ஆனா எங்கம்மா ன அவ் ஒரொரு ஒரு ஒரு மாரிதா செய்வாங்க ரொம்பல்லா ரொம்ப டீப்பால்லா போமாட்டாங்க ஆனா இவங்கல்லா வந்து இவங்களோட டேஸ்டு இவங்ளோட செய்ற மெத்தடு செய்ற வ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டு வத்தக்கொழம்புன் ஒண்ணு வெப்பாங்க வத்தக்கொழம்புன் ஒண்ணு வெப்பாங்க பாருங்க ப்பா அது இன்னு சூப்பராருக்கு
கண்டிப்பா அடுத்த தடவ் பேசும் போது சொல்லுங்க ஆஹ் இதுக்கு இப்போ அ நேரம் முடிந்தது அதனால நம்ம அடுத்த
ஆஹ் சரிங்க சரிங்க கண்டிப்பா கண்டிப்பா நன்றிங்க நன்றிங்க ம் நன்றி